ஹலோ ஆ சிஸ்டர் வணக்கம் தோழி வணக்கம்
வணக்கம்
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி சொல்லுங்க தோழி என்ன டாபிக் பேசலாம்
நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எதாவது புடிச்ச டாபிக் சொல்லுங்க
எனக்கு புடிச்ச டாபிக் என்ன தோழி சொல்லு சமையல் பத்தி பேசுவோ ஒண்ணு எதனா ஜென்ரலா பேச போறோம் இல்லைங்களா ஆ ஆ என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப புடிக்கும்
எனக்கு பிரியாணிய விட இந்த க்ரேவி மாரி ஐட்டம்ஸ் தா ரொம்ப புடிக்கும்
அப்டிங்களா ஓகே ஓகே வெலக்கு
தா எனக்கு ரொம்ப புடிக்கும்
ஆ ஓகே ஓகே ஓகே தோழி அ வேற என்ன புடிக்கு தோழி சொல்லுங்க என்ன நல்லா சமைப்பீங்க
சிக்கன் ஐட்டம்ஸ்லா நல்லா செய்வே
நல்லா செய்வீங்க ஓகே ஓகே நா வந்து செய்யணுன்னா நாங்களு வெஜ்ஜு நல்லா செய்வோ நான்வெஜ்ஜு செய்வே இந்தப் பலகாரொல்லா நல்லா செய்வே தோழி இந்த முறுக்கு அதுரசோ முறுக் த்தா அத சொல்ல கொஞ்ச நல்லா வரு அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டா செய்யவே அது
அதிரசம்நல்லா செய்வீங்ளா
சூப்பரா செய்வங்க தோழி நா ஒரு எப்டி சொல்றது எனக்கு வேக்ஸ் பண்ணி பழக்கோ ஆ ப்ரேப்பர் பண்றது அதே மெத்தட்ல கொஞ்ச இதுவா பண்ணி இது வந்து பாவு எடுக்குறது பழ ஆ தோழி
ஓகே ஓகே ஓகே
நா பியூட்டிஷினா இருக்கே சோ அதுல வேக் பிரேப்ரேஷன் பண்ணுவோ நாங்க ஏழு ஸ்டாக் வைப்போ அதுல வந்து இது வந்து கொஞ்ச இதுல்ல லெமன் நல்லபடியா இது வெல்ல இல்ல லெமன் போடாம அரிசி மாவு எடுத்து போட்டுறோ இவ்ளோவுதா வித்தியாசோ இதுக்கு அதுக்கு வித்தியாசோ
ஓ நீங்க பியூட்டீஷியன் பண்ணுவிங் க்கீங்ளா
ஆ பியூட்டிஷன் தோழி ஆ பாலர்ல இருக்கா பாலர்ல இருக்கார் தோழி
இந்த பேஷ்ல அன்வான்டட் ஹேர் வருது பாத்தீங்ளா அதுக்கு எதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்களே
ஆ நீங்க என்ன தெயு வேக்ஸ் பண்ணிருக்கீங்ளா த்ரெட்டிங் எல்லா பண்ணிருக்கீங்ளா
இல்ல இல்ல நா அந்த மார்ல்லா எதுவுமே யூஸ் பண்ணது கெடையாது
ம் ம் ம் ம் இப்டி யூஸ் பண்றதுல ஆ ஒண்ணு இல்ல தோழி கொஞ்சோ வந்து வெள்ள முட்ட கருவு இருக்கு இல்லீங்ளா வெள்ளை முட்ட கரு மட்டு அது செரிங்களா அதோட பின்ஞ்சு வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கோங்க செரிங்களா கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கிட்டு பச்சரிசி மாவு பரு நம்ப வீட்ல அரச்சு கொரகொரப்பு ஓகேங்களா அந்த கொரகொரப்ப எடுத்து அந்த இது டிஷ்யூ பேப்பருக்கு பாருங்க
ஆமா
ஓகேங்க அது வந்து எங்கெங்க ஆரு எக்ஸ்ட்ரா ஆர் எங்கெங்க இருக்குதோ அந்த எடத்துல அந்த டிஷ்யூ பேப் பர்ங்க நல்லா பிட் பண்ணி ஃபேஸ்ல அப்ளே பண்ணுங்க ஓகேங்ளா ஆ ஓ அது அப்ளை பண்ணிட்டு இருபது நிமிஷம் ட்ரை ஆன பறகு நீங்கள அந்த பேப்பர்லந்து லை ட்டா மசாஜ் பண்ணீங்கன்னா அந்த ஏர் வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும் தோழி அல்ல வந்து எக்ஸ்ட்ரா அது வலி வலிக்காது நம்ம வந்து தொடர் இ ரப் பண்றோம் இல்லைங்களா அப்போ ஒரு மாதியா இருக் கு ஒரு எப்படி சொல்றது கொரகொரப்பா இருக்குற அப்பலயே இருக்கும் அதுல வந்து அந்த அரிசியோட கலந்த அந்த பேக்களோட அந்த ஏர் ரிமூவ் ஆயிடும் தோழி
சூப்பர் சூப்பர் சூப்பர் ஏ பெர்மனன்டா ஆகுங்களா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகுங்களா
ந்து ஒ ஒங்களுக்கு வந்து எ ஒங்களுக்கே தெரியும் இந்த சீட்டிங் பண்ணா நல்லா ரிசல்ட் இருக்குன்னா அப்ப கண் கன்டினுஸா ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணீங்னா வச்சுக்கோங்கன்னா ஆட்டோமெட்டிக்க அது க்ரோத் வந்து கம்மியா போயிடும் ஓகேங்களா அந்த அப்பல் எங்க அப்பல் லுப்ஸு சின்ன கட்டு எங்க இருக்கோ அது இது பண்ணுங்க தோழி
வெள்ள கருவு அ மஞ்ச இன்னொன்னு என்ன சொன்னீங்க
ஆ பச்சரிசி பவுட்ரு
பச்சரிசி பவுடர் அ டிஷ்யூ உள்ள டிப் பண்ணி அப்டி வைக்கணும்
ஆமா எங்க இருக்கோ ஆர் வந்து அத வச்சீங்கன்னா அது வந்து ஆர் வந்து ப்லே ப்ரை ப்லைட்டா தெ நல்லா ட்ரை ஆயிடும் ஓகேங்களா நம்ப ட்ரை எல்லா லைட்டா நம்ம கையில வந் த வாட்டர மிக்ஸ் பட்டு லைட்டா ஜென்டல்லா மசாஜ் பண்ணுங் பாருங்க சூப்பரா அது லேஸ் ஆயிடும் தோழி
கண்டிப்பா ரொம்ப நல்ல டிப்ஸ் தா உங்க ஃபேஸ்ல டர்ன் ஆகுது இல்லையா அந்ததுக்கு என்ன செய்வீங்க
நா ஃபேஸ்கிட்டே நீங்க என்ன ஊம் ரெடியா பண்றீங்களா ஃபேஷியல் என்ன பண்ணிருக்கீங்களா தோழி
ஒரே ஒரு தடவ பண்ணிருக்கேங்க வயட்டனிங் நா மு யூஸ் பண்ணிருக்கேன்
ஆ ஓகே உங்களுக்கு பிளாகஸ் ஒ பாடி ஓவர் ஹீட்டா இருக்கா நார்மலா இருக்கா தோழி
ஓவர் ஹீப் பாடி தா
ஆ ஹீட் பாடி இருந்தன்னா கொஞ்சம் வந்து நீங்க வந்து வீட்லயே வந்து இந்த ஜூஸ் எல்லாம் புடிங்க சரிங்களா இந்த ஏ பி சி ஜூஸ ஆ சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் புடிங்க அ பாடிக்கு உள்ள இதுவு பண்ணாது ஸ்கின்ன வந்து இது பண்ணும் நல்லா குடிங்க த தக்காளி ஜூஸ் எல்லாம் குடிங்க ஹோம் ரெடியா பண்ணா இந்த ஜூஸுங் மட்டும் கண்டடினியூ நீங்க ஒன் வீக் எடுங்க பறவு ஒரு நாளைக்கு இந்த ஜூஸ் இந்த ஒரு நாளைக்கு இந்த ஜூஸ் மட்டும் நீங்க சொம்பேப்படாமத்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா குளோவா இருக்கும் நல்லா தண்ணி குடிங்க
கண்டிப்பா
தண்ணி நல்லா வந்து ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணிய குடிச்சிட்டீங்கன்னா உங்க. பேஸ் அவ்வளோ ஷைனிங்கா இருக்கு தோழி அப்படி மிஞ்சு எனக்கு வெ எமெர்ஜென்சியா வெளிய போனு எங்கன்னா மேரேஜ்க்கு என்ன போனு அப்டின்னானா ஒண்ணுமே இல்ல ஒரு ஒரு தக்காளி கட் பண்ணிக்கங்க ஒரு தக்காளியில இருந்து சுகர் போட்டுக் கோங்க ஒரு தக்காளியில இருந்து காபி பவுட்ரு ஓகேங்களா அந்த தகவு சுகர் இருக்கு தக்காளி வந்து லைட்டா ஜென்டலா மசாஜ் பண்ணுங்க நல்லா வந்து மூவு அப் இப்ப லிப்ஸு நோஸ் கிட்ட எஃப்ப எ ஸிக்கர் வைக்கிற பாருங்க அங்கல்லா வொய்டஸ்ட் பிளாகஸ்ட் ஆம்மாவு செரிங்க அதுதா நம்மளுக்கு வந்து பிளட் டேன் ஆவர எடோ
கண்டிப்பா
சரிங்களா அந்த சின்னு கிட்டு அப்பர் லிப்ஸ் கீழ இருக்க பாருங்க சின்னு இருக்கு தடா இருக் கில்லீங்களா இதெல்லா வந்து பிளாக் இப்ப ஸ்கின்ன வந்து பிளாக் ஆகு டேன் ஆவற எடமே அதுதா வேற எந்த எடமு டேன் ஆவாது நம்பளுக்கு சோ அந்த எடத்துல இருந்து ஸ்க்ரப்பு வந்து டொமட்டோ வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டு அந்த காபி பவுட அது கொஞ்சோ ஒயிட் பண்ணி தொடச்சிட்டு இந்த காப்பி பதில் தக்காளிய வந்து ஃபேஸ்ல நல்லா ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் அது
கண்டிப்பா சிலப்பேர்ல்ல ரொம் ரொம்ப பிளாக்கா இருக்காங்க பாத்தீங்களா கொஞ்ச மாநிறமா கலரே கம்மியா இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லா என்ன ப்ரி பேர் பண்ண சொல்லுவீங்க ஏதாவது டிப்ஸ் சொல்லணுனா என்ன சொல்லுவீங்க
மாநிறமா இருக்கிறவங்களுக்கா ரொம்ப டார்க்கா இருக்கவங்களா இல்ல மீடியமா இருக்குறவங்களுக்கா
மீடியமா இருப்பாங்கல்ல
மீடியமா ஆ ஓகே தோழி அவங்க ஒன்னு பண்ணத் தேவல்ல தோழி அவங்க மீடியமா கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணு அப்டின்னு நெனச்சின்னா கடல மாவு ஒரு சிட்டிக லெமன்னு ஆ தேனு செரிங்களா அப்டி மிஞ்சி போன தேன் போடுங்க தேன் போட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சோ அவ்ங்களுக்கு டேன் ஆனப் போல அவங்க ஃபீல் பண்ணுவாங்க
கண்டிப்பா
ஃபேஸ் வந்து நல்ல டைட்னஸ் கல்லமாவு வந்து டைட் கொடுக்கு சரிங்களா ஆமா தேன் வந்து நல்ல ஸ்கின் வந்து பா ஒரு மாரி வழவழப்பு குடுக்கும் சிட்ரிக் அசிடர் லெமனு ஓகேங்களா அந்த லெமன் வந்து பிளீச்சுக்கு சமோ ஓகேங்களா நம்ம கீழ ஊ ஊத்துனாவே வெள்ளையா பொங்குது இல்லங்களா ஒரு டிராப்ஸ் மட்டு நம்ம ஸ்கின்னோட பொலிவு வந்து லெமன் ப இது எடுத்துட்டு வருங்க
கண்டிப்பா
ம் சொல்லுங்கத் தோழி
அப்புற நீங்க நெயில் ஆர்டீஸ் இதெல்லா பண்ணுவீங்களா மேரேஜ் இது
ஆ பிரைடுக்கெல்லா போவே தோழி பிரைடுக்கெல்லா போவே மெகந்தி போடுவே ஃபேஷியல் ஹேர் கட் எல்லாமே பண்ற தோழி தட்டீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோ
இப்பல்லா சீசன் டைம்ல உங்களுக்கு போன மாசம்லா நல்ல சீசன் டைம்ல
தோழி இப்பயு சீசன் தா இருக்குதுங்க தோழி சீசன் இல்லாமல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டே இருக்கோ தோழி இங்கே குளி ஆ போ
கண்டிப்பா அவ்ளோ அதுல்ல பழகப் பழக த வருல்ல உங்களுக்கு பிராக்டிஸ்ல இருக்க
இன்ட்ரெஸ்டா செஞ்சா நம்மளுக் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு செஞ்சன்னாச்சுக்கு அது வந்து நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது இன்னு இன்ட்ரெஸ்டா செய்யல அப்டின்னு தோணும் பியூட்டிஷியன்ல
கண்டிப்பா
சொல்லுங்க தோழி வேற என்ன தோழி ம்
கண்டிப்பா நெறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு நெறைய பண்ணுங்க ஆ பிசினஸ்க்கு
கண்டிப்பா தோழி ஆ கண்டிப்பா தோழி அப்டிதா மூவிங்ல போட்ருக்கே தோழி ம் வேற என்ன தோழி வேற என்ன செய்வீங்க நீங்க வீட்ல வீட்ல இருந்தீங்னா?
நா வந்து ஆ சொல்லுங்
உங்க வீட்ல
நான் அஸ்யூஸ்ஸல் எப்பவு போல டிப்பிக்கல் டிப்பிக்கல் ஹவுஸ ஹவுஸ் ஒய்ஃப்லா
அப்படிங்களா ஆ ஆ ஆ ஆ ஆ செரி செரி ம் பசங்க எத்தினி பேர் இருக்காங்க தோழி
பைய ஒன்னு, பொண்ணு ஒன்னு
நம்ம பேசிருக்கோல்ல நேத்து
நேத்து பே சங்கீதா பேஸ்ன மார தா தெரியிது பேஸ்ன மார தா தெரியிது
ஆ சங்கீதா கிட்ட பேசிருக்கே நா பேசிர்ந்த வாய்ஸு கேட்டு தா சொன்னே கண்டிப்பா கண்டிப்பான்ற வாய்ஸு கேட் டுருக்கே
ஆமா நா அதிகமா அந்த வார்த்தைய யூஸ் பண்ணுவே நேத்து என்னமோ எதோ பத்தி டிஸ்கஸ் பண்ணோல்ல என்னத்த பண்ணோன்னு எனக் ஞாபகோ இல்ல டக்குன்ட்டு
அந்த அவ இத ப்யூட்டீஷ்யன் பத்தி தா சிஸ்டர் பேஸ்னோ நம்போ
இல்ல இல்ல ப்யூட்டீஷ்யன் பத்தி நேத்து நா பேச வேறெதோ சம்திங் பேசிட்ருந்துருக்கோ என்ன ஞாபகோ இல்ல
ஞாபகோ இல்ல ஆ ஓகே ஓகே பசங்கள் எல்லா ஸ்கூல்க்கு அம்ஸ்ட்டீங்ளா
எல்லாரு கெளம்பிட்டாங்க அவங்க கெளம்னாதா அக்கடான்னு ஒக்கார முடியிது.
ஒக்கார முடிது அ டென் தேட்டிக்கு பேசனோ அப்டின் தான பேசிருந்தோ
ஆமா
நம்போ
ஆம்மா ஆனா ஆமா எனக்கு காலே ரீச்சே ஆக மாட்டேங்கிது என்னன் தெர்ல நேத்துலர்ந்து ஆப்பு செரியாவு ஒர்க் ஆகவு இல்ல
ரீ ஸ்டாட் பண்ணி பாத்தீங்ளா
அ இந்த டாஸ்க் முடிவு பெ ச பெறப்பட்டது அப்டின் போனா ஒடனே அது ஜீரோல அ ப டியூரே ஷன் காம்ச்சு அடுத்த காலுக்கு போயிருது
அடுத்த கால் போதுங்ளா
ஆ அந்த நம்பர் ரெடியூஸ் ஆயிட்டே வந்துட்ருக்கு
அப்டிங்ளா நீங்க ஸ்கீரீன்ஷாட் எட்த்து குரூப்ல போட்டு விடுங்க
ஆ நா போட்ருக்கே
போட்ருக்கீங்ளா ஓகே ஓகே ஓகே ஓகே தோழி ஓகே தோழி என்ன சமச்சீங்க தோழி இன்னைக்கி
இன்னைக்கு ச சிஸ் இன்னிக் செவ்வாக்கெழம காலைல தோச மதியத்துக்கு சாம்பார், ரசம் வெண்டக்கா பொரியல் எல்லாமே ஃபினிஷ்டு
ஆ வீட்டு வேல எல்லா முடிஞ்சிச்சு பெருக்கற்து தொடைக்கற்து எல்லா முட்ஸ்ட்டீங்க அலோ அலோ போய்ட்டாங்ளா அலோ தோழி பேசுங்க டைம் வேஸ்ட் ஆவு
தோழி கேக்குதுங்ளா
கேக்குதுங்ளா ஆயின்னே இருக்குது செகண்ட்ஸ் இருக்கு தோழி பேசுங்க நம்ம இப்டி விட்டாம பேசணு செரிங்ளா நா வந்து காலைல எம் பையன் வேலைக்கு போறானுட்டு வ லெமன் ரைஸு வாழக்கா பொரியல் பண்ணி குடுத்துட்டன் தோழி நீ இது சாப்ட்டு போ அப்டின்னு சொல்லி அவுனுக்கு அனுப்ச்சிட்ட இதுக்கு மேலேதா இவுங்களுக்கெல்லா செய்யணு நானு
ஓ சேரி சேரி சேரி சேரி
ம் இதுக்கு மேலதா என்னா செய்யறது அப்டின்ட்டு யோசன பண்ட்டு கொஞ்ச நேரோ ரிலாக்ஸ் ஆயிட்டு போய் செய்யணு தோழி
கண்டிப்பா
வேற என்ன தோழி பொறுமையா மதியானோ சாப்டற சாப்பற நே த்துக்கு வந்து செஞ்சுட்டோனு வெச்சுக்கோங்கலேங்க சாப்ட்டுப்பாங்க
கட மாரி வெச்சிருக்கீங்ளா நீங்க
ஆ கட வெச்சிருக்கம் தோழி ஸ்டாப்பு ஸ்டாஃபுங்கல்லா இருக்காங்க அவுங்க பாத்துப்பாங்க
கண்டிப்பா
ம் சொல்லுங்க தோழி
உங்களோட பேச மிகவும் சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக இன்னொரு கால்ல பேசலா நம்மளோட டைம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு
அப்டிங்ளா ஓகே தோழி ஓகே தோழி நீங்க வர்ரீங்ளா லைன்க்கு
ஆ நா வர
ஆ நா நம்பர் சென் பண்டு ஆ நா நம்பர் சென் பண்ணட்டுங்ளா
ஆ பண்ணுங்க
ம் ஓகே தோழி